வணக்கம் தோ நல்லா இருக்கங்களா அ நானு சும்மாதாங்க தோலி இருக்கேன் இப்பதா தோலி வீட்டு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சங்க தோலி முடிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்திருக்கிங் தோலி
செரிசரி தோலி நானும் இப்பதான் தோலி வேல எல்லாம் முடிச்சுட்டு
சரி சரிங்க தோலி சரி சரிங்க தோலி என்னென்ன வேலயுக தோலி செஞ்சீங்க
பாத்திரம் வளக்கிட்டு இருந்தன் தோலி அதுக்கப்புரம் வீடெல்ல வீடெல்ல கூட்டிட்டு துணியல்லாம் தொவச்சுட்டு இப்பத தோலி உக்காந்திட்டுர்கே
சரி சரிங்க தோலி வீட்டு வேல செஞ்ச ன்ன நேரம் போறது தெரியாது ஏன் தோலி
அமாங்க தோலி அதுக்கே நேரம் கரக்ட
ஓ சரி சரிங்க தோலி
நீங்க என்னென்ன வேல
ந தான் அதே மாதிரி பாத்திரம் வெளக்கி பாத்திரம் தொலக் தோலி அப்புறம் வீடு குட்டுவேன்னு தோழி அப்புறம் துணியெல்லாம் இருக்குங்க துணி துணியெ எல்லா துவைச்சு காயப்படணும்னு தோழி பாத்ரம் பாத்தின சமைச்சு சு இப்பதான் தோழி உங்கிட்ட உரையாடலாம்னு வந்திருக்கேன்
உம் அப்படிங்களா தோழி
ஆமா
உம் சமையல் என்ன சமையல் இல்லிங்க
எல்லா பாத் தீங்கான சாப்பாடு பெண்டங்கா குழம்பு ரசம் செஞ்ச
நா தச்காளி தக்காளி செஞ்சே தோழி
அஹ சூப்பர் தோழி எப்படிங் தோழி செஞ்சீங்க
உம் மதியான தோழி பிரியாணி இருக்குல்ல தோழி அது மாதிரிதான் தக்காளி சாப்பாடு செய்ங்க ஃபஸ்ட் வந் ஃபஸ் ச வந்துட்டு தக்காளி எல்லாம் அறிஞ்சி வச்சுடுவே தோழி குட்டி குட்டியா அதுக்கப்புறம் அப்பறே வெங்காயம் நாலு தக்காளி வெட்டேன்னா அதுக்கு ரெண்டு வெங்காயம் வந்து அறிஞ்சி வச்சிடுவே தோழி
சேரிங்க தோழி
பிரியாணி மாரி செய்ற நாங்க பச்சை மொளகா பச்ச மொளகா
சேரிங்க தோழி
புதினா கொத்தமல்லி இதெல்லாம் லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கா தோழி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குக்கர்லயே செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா குக்கர்ல வந்துட்டுஸ் பஸ்ட் எண்ணெய் ஊட்டுக்கணும் தோழி
சேரிங்க தோழி
அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊத்தனும் தோழி
சரிங்க தோழி
ஆஹ தக்காளி வெங்காயம் பச்ச மொளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போடணும் தோழி போட்டு அதுவும் நல்ல கிண்டி விட்டோன தோழி ந நல்லா வதங்கற வரைக் கும் கிண்டிகிட்டே இருந்தோம்னா தான் தோழி அதுக்கப்புறம் நல்லா ரு சுவை கிடைக்கும் நமக்
சேரி சேரிங்க தோழி
கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வதங்கிருக்கனும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி விட்டணும் தோழி
செரிங்க தோழி
ட்ரு நமக்கு ஏதாவது பொடிய எல்லாம் போடணும்னா அந்த பொடிய எல்லா போட்டுது நாங்க க கலைக்கி விட்டுது
பொடியல்லாம் என்னென்ன பொடிங் தோழி போடுறது
கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து மஞ்தூள் பே மஞ்சத்தூள் வேணும் தோழி மிளகாய்தூள் வந்து கரம் மசாலாதூள் பிரியாணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போடலாம் தோழி
சேரிங்க தோழி இததுெல்லாமே நீங்க வீட்லயே செய்வீங்களா தோழி இல்ல கடையில வாங்கிட்டு வந்துருவீங்களா தோழி
கடையிலயே தான் தோழி வாங்குவோம் ஆச்சி இருக்குல்லைங்க
ஆமாங் தோழி ஆமாங் தோழி
அததான் தோழி யூஸ் பண்ணுவேன் நானு ஆச்சி மசாலா இதெல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி தண்ணி ஊத்தினு தோழி நமக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி ஊத்தினு தோழி
சேரிங்க தோழி சேரிங்க தோழி
இப்பா வந்து நம்ம டேஸ்ட் பாக்கும்போது உப்பல்லாம் கரெக்டா இருக்குத பாத்துட்டு அதுக்கப்புறம் வன்டு ராஸ் ஆஹ் அரிசி எடுத்து போட்டறனும் தோழி
சேரிங்க தோழி இது குக்கர்ல வப்பீங்களா தோழி இல்ல நீங்க பாத்திரத்துலயே வச்சிருவீங்களா தோழி
குக்கர்லதான் தோழி விஸ்
சோரி சோரிங்கு தோழி இல்ல சில பேரு பாத்திரத்துலேயும் வைப்பாங்கன்னு தோழி அதனால கேட்டேன்னு தோழி
சேரி சேரி தோழி
அஹ் நா எங்க உறவினர் வீட்டுக்கு போனேங் தோழி நம்ம அந்த பொரியல் எல்லாம் வதக்குவாம் தெரியுமா தோழி ஒரு பாத்திரத்துல அங்க பாத்திரத்துல பா பாத்தீங்கன்னா அப்பிடனா அந்த பிரியாணி செஞ்சிருந்தாங் தோழி
வடச்சட்
ஆமங் தோழி ஒரு உறவினர் வீட்ல போய் பாத்தே தோழி நா என்னமோ பொரியல் தா செய்வாங்களானாட்டுக்கு நாங்க நெனச்சேங் தோழி போய் பாத்தா பிரியாணிங் தோழி அது
அது எப்டி தோழி செஞ்சாங்க அது
அதா எப்டி செஞ்சாங்க தெரிலைங்க தோழி நார்மலா எப்பொழுதும் போல தக்காளி சாப்பாடு செய்வோமில்லெங் தோழி அதே மாரியே வச்சு மேல தட்டு போட்டு நல்லா மூடிட்டாங்க தோழி மூடிட்டு நல்லா கொதிக்க உட்டுட்டாங்க இங் தோழி கரெக்டா சாப்பாடுமே நல்லா செஞ்சிருந்தாங்கைங் தோழி
உம் சேரி தோழி
நல்ல பதத்துல வேக வச்சு எடுத் திருந்தாங்கைங் தோழி
அந்த சுவை எப்டி இருந்துச்சு தோழி சாப்ட்ருகீங்களா
ட்டேன் தோழி நல் லாருந்ததுங் தோழி
ஆ செரி செரி தோழி நீங்க எங்கல எப்பிடி சமச்
நா லா பாத் தீங்னா குக்கர்லதாங் தோழி வப்பே
சேரி ‌தோழி
குக்கர்ல வெக்கிறதாங் தோழி ஈசி ரெண்டு விசில் டக்குன்னு வெந்துருங் தோழி இந்த பாத்துரத்துலெல்லா வச்சம்னா நல்லா கொதிக்க விடணும் தோழி அதா நேரமே போயிரு கே கேஸ் வேற அதிகமாயிரும் தோழி
ஆமாங்க தோழி அதல்லா அந்த காலத்துலதா தோழி எல்லா மே அடுப்புல செஞ்சுட்ருந்தோ சட்டி வச்சு இல்ல தோழி அதுலதா சமச்சதில்ல தோழி நீங்க
ஆ சமச்சிருக்கோங் தோழி நாங்கல்லா பாத்தீங்னா காலே பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்குமே எங்க வீட்ல வறகடுப்பு தாங் தோழி பயன்படுத்துவாங்க நாங்க இருக்குறது ஒரு கிராமமாங் தோழி சோ அதுனால அதுனால பாத் தீங்கன்னா வ அது தான் தோழி அதிகம் பயன்படுத்துவாங்க காலை உணவு செய்யணும்னாலும் சேரி ம தியும் உணவு செ செய்யணும்னாலும் சேரி அதல்லாம் வறதுதான்னு தோழி சாப்பாடுயெல்லாம் வடிக்கட்டு வாங்கங் தோழி குக்கார் எல்லாம்
ஆமாங்க இல்ல ஊரு போனாலும் இந்த மாரி தான் தோழி இருக்கும் அடுப்புல தான் செய்வாங்க கா எங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் நாங்க நாங்க சின்ன புள்ளயா இருக்கும் போது அந்த சுடுதண்ணி வெப்பம்ல்ல அது மட்டும் அந்த அடுப்ப யூஸ் ப பயன்படுத் ப்ப தோழி திடீர் நாங்க ஊருக்கு போயிட்டோம்னா சாப் சப்பாடு வடிக்கிறது இத எல்லாமே அடுப்புலதான் அவுங்க கிட்ட அ இது கேஸ் இருந்தாலுமே அவுங்க வந்து அடுப்
ஆமாங்க தோழி வெரகெல்லாம் வீணா போகுதுன்னுவாங்க தோழி
ஆஹ் போய் பக்கத்துலயே காடு இருக்கு தோழி போய் வரகு வெட்டுட்டு வந்து வச்சுப்பாங்க தோழி ஆமாம் தோழி அடுப்புல எல்லாமே பண்ணி ஆமாம் தோழி அந்த அடுப்பு வந்து அனஞ்ச சாலுமே அந்த
அது எப்படியோ ஒன்னு பத்த வச்சடுறாங்கங் தோழி மழையில நனைைஞ்சாலும் சேரி அடியில இருக்க வெரவ எடுத்து எப் எப்படியோ ஒன்னு பத்த வச்சு அன்னைக்கான சமையல ஓட்டிற்றாங்க
ஆமா அப்படி ஓட்டிங் முடிச்ச கப் அப்புறமும் அத வந்து இவக பயன்படுத்துவாங்க தோழி அந்த டீ எல்லாம் சூடு பண்றது கே அது இப்பலாம் பயன்படுத்திப்பாங்க தோழி அத
உம் ஆமாங்க தோழி சாம்பிரானில்லாம் பயன்படுத்துவீங்களா தோழி
அது வந்து ஒரு சாப் அந்த மாதிரிலாம் போட்டதுல்ல தோழி நீங்க போடுவீங்களா
ஆஹ் நாங்க போடுவோம் தோழி இந்த வ விறகெல்லாம் போட்டுட்டு கடைசியில நெருப்பிருக்கும் இல்லங் தோழி அத எடுத்து நாங்க பா பாத்ங்க அப்படின்னு அதுக்குல சாம்ராணி போட்டு வீட்டு முழுக்க காமிச்சிட்டு இருப்போங் தோழி அது காமிச்சாலே அப்பதான் தோழி திருப்தியா இருக்கும் தோழி
அப்படிங்ளா தோழி
ஆமாங்க தோழி வீட் வாசனையா இருக்கும் தோழி நம்ம பத்தி சாம்பிராணி நார்மல் அந்த சாம்பிராணி இருக்கும்லங்க தோழி அதெல்லாம் வச்ச அதோட இந்த சாம்பிராணி பாத்தீங்க அப்படின்னா வீடு முழுக்கக அவ்வளவோ வாசனையா இருக்கும் தோழி
அப்படின் நான் சொல்வ நாங்க இங்க சாமி கும்பிடும் போது வீட்டு்ல சாம்பாரிணி சாம்பிராணி பத்த வைப்போம் அதுவே நல்ல வாசனையா இருக்கும் தோழி ந செவ்வா கெழம வெள்ளி கெழம வீடு ஃபுல்லா சம்பராாணிவாசம் ஆமாங்க தோழி
செரிங் ல்ல ஆனா இது வீடு முலுக்க பொகைய யா இருக்கோ தோழி
ஆமாங்க தோழி அது கொஞ்சோ நேரம் அப்டி இருக்குன்னு தோழி அதுக்கப்பறோ போயிடும் தோழி
ஆஹ் ஆமா ஆமாங்க தோழி கோயிலுக்கு எல்லா போவிங்கலா ஆஹ் போ ஆமாங்க தோழி
நீங்க இப்ப கடந்த கடந்த காலத்துல எந்த கோவிலுக்கு தோழி த்தோழி போயிட்டு வந்தீங்க ஆஹ் செரி செரிங்க தோழி இப்பல்லா திருவிழா போட்டிருப்பாங்க தோழி பூக்குளி ஆமாங்க தோழி இப்ப சித்திர மாதமே இப்பதானேங்க தோழி முடிஞ்சது பிரச்சன திருவிழாலா நடந்திருக்கமல்ல தோழி எல்லா எடுத்து
ஆமாங்க தோழி இங்க கூட நடந் செரிங்க தோழி அதுக்கு தீசட்டி எல்லா எடுத்தா ஆம்
செரி செரி தோழி ஆஹ் தீச்சட்டி அப்பறோ தீர்த்தொ இந்த சாமிக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா வீனா பூக்குளி இறங்குறது ஆமா ஆமாங்க தோழி எல்லா பெரிய திருவிழாவா நடக்குங்க தோழி எங்கூர்லலா பாத்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு நடக்கும்ங்க தோழி ஊரே அ பழகலன்னு இருக்கு தோழி நாங்க இருக்கிறது கிராம சைடா அஹ் வேணுமுனே அஞ்சு நாளுங்கிறது ஏழு நாள் வரைக்கி இழுத்து விட்ருவாங்க எங்கூர்ல தேர்ல்லா இருக் கும் தோழி தேரு பூக்
இங்கயு அதெல்லா இருக்குங் தோழி இப்ப கூட போச்சுங் தோழி ஆ தேரு ஆமாங் தோழி இங்கயு நல்லா திருவிழா மாரி பண்ணுவோ விழாலா வரும்போது நல்ல திருவிழா மாரி இருக்கு இங்க
செரி செரிங்க தோழி ஆமாங் தோழி அதெல்லா நல்ல ஒரு அனுபவோ தோழி மனநிம்மதியு கெடைக்குங் தோழி
உம் ஆமாங் தோழி அப்றோ அந்த தேரு திருவிழால வந்துட்டீங்கனா ஃப்ரீயாவே நமக்கு சாப்பாடு
அஹ ஆமாங் தோழி தூக்கம் அதெல்லா நம்ம வீட்ல சமைச்சா கூட அந்த சுவை வராதுங் தோழி அங்க தர
சாமிக்கின் சாமிக்கின்னு சமை க்கிறதனாலதா சுவை வந்து இன்னு அதிகமா இருக் கு தோழி அதுல நானு போற வழிலயே நெறையா குடுத்துட்டே இருப்பாங்க சாப்பாடு குளிர்பா னோ ப்ப நல்லா மோரு இதல்லா நெறைய குடுப்பாங்க அப்டி போற வழிலேயே நின்னு சாப் ட்டு அப்பறந்தா லாஸ்ட்டா போய் தேர பாப்போ தோழி நல்லா இருக்கு தோழி
செரி செரிங் தோழி
உம்
அப்புறங் தோழி வீட்லல்லா நல்லா இருக்காங்களா தோழி
நல்லா இருக்காங்க தோழி அங்கெல்லா நல்லா இருக்
எல்லாரு நல்லா இருக் காங்க தோழி உங்களுடன் உரையாடியதுக்கு மிகவும் நன்றி தோழி மறு